புரி சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட நீங்க சாப்டீங்கு
உம் சாப்டாச்சு
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா கொழந்தைங்கள தூங்க வச்சுட்டு இருக்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா சும்மாதா இருக்கே ஏ இன்னு தூங்கலையா ஒங்க கொழந்தைங்க எல்லா
இல்ல பன்னெண்டு மணிக்கா எப்டி தூங்குவாங்க இந்த கொழந்தைங்க
செரி செரி
உம் உங்க கொழந்த என்ன பண்ணுது
ஏ கொழந்த தூங்கிட்டு இருக்கு
உம்
உம் என்ன டாபிக் பேசலா
எந்த டாபிக் பேசலா அதெல்லா ஃபஸ்ட்டே பேசனோ
எங்க நீங்க கால் பண்ணு போது நீங்க யோசிச்சு பண்ண மாட்டீங்களா என்ன பேஸ்லானு பத்தியா ஓகே எங்க போலானு இருக்கீங்க செரி இந்த சம்மர் லீவ்ல எங்க போனிங்க
ரெசார்ட்க்கு போயிட்டு வந்தோ ஃபேமிலியோட அவ்ளோதா இப்போ ஆ நல்லா இருந்துச்சு
ம்
யே சமச்சிட்டு இங்கெருந்து கொஞ்சோ சமச்சிட்டு போய்ட்டோ
அப்படியா வெறு நீங்க உங்க ஃபேமிலி மத்துமா எல்லாருமா
எல்லாரு இங்க பெரிய ஃபேமிலி எல்லா ஃபேமிலி எல்லாமே தா போனோ ம் நீங்க எங்க போனீங்க லாஷ்டா
நாங் எங்க போல் இங்யும் போல ஏனா எனக்கு இந்த சம்மர் டைம்ல தா டெலிவரி ஆய்ருந்துச்சா அதால எங்யு போக முடியில
அப்டியா என்ன பாண் இருக்கீங்க
இன்னு அது ப்ளானே பண்ல போலு ஃபேமிலியா தா போலானில் எ யோஸ்ச்சிட் இருக்கோ எங்குப் எங்க வீட்ல எங்க மாமா அவங்கதா ப்ளான் பண்ணுவாங்க அங்க பண்ணா போக வேண்டியதா
சேரி சேரி என்ன சாப்ட்டீக
நா தோச சாப்ட நீங்க என்ன சாப்ட்டீங்க
அ ரசம் கறி
செரி செரி
உம்
அப்றோ வேற் எங்க்யு போலியா சம்மர் லீவ்ல வெறு ரிசாட் மட்டு தானா
ஆமா அவ மட்டு தா பண்ணுவா அதோட இப்ப லீவ்லா முடிஞ்சிருச்சு ஆச்சு அந்த இதுலதா போயிட்டு இருக்கு
சேர் செரி உங்களாக்கு எங்க போக ரொம்ப புடிக்கு
அஹ் ஹில் ஸ்டேஷன்
எனக்கு அதேதா எங்யு இப்ப வீட்லெந்தே எங்யு போக முடியில
ம் கொழந்தைக்கு ஒரு வயசு ஆகணு
ஓமா அப்பதா அந்த ஹில் ஸ்டேஷன்ல போக முடியு அதர்ப்பி இங்க லோக்கல் தா
ம் சேர் சே
நீங்க உங்க பாப்பாவல்லா எப்டி பாத்துப்பீங்க
எப்டி பாத்துப்பீங்னா
இல்ல இப்போ உங் பாப்பாக்கு என்ன ஏஜ் இருக்கு
ஒரு பாப்பாக்கு மூன்ற இன்னொரு பாப்பாக்கு ரெண்டு
ஓகே நீங்க எப்பத்லுந்து அவங்ளுக்கெல்லா சாப்புட ஸ்டாட் பண்ணீங்க என்னன்னக் கொடுத்தீங்க சொல்றீங்களா
ம் அ ஃபஸ்ட் போனோனே நா சிக்ஸ் மந்த்ஸ்லருந்து நா சாலிட் குடுத்த ஒரு ஃப்ரூட்டு பாயில் பண்ணி அத மேஷ் பண்ணி ஆ ப்பிள் அதே மாரி பனானா ஃப்ரூட்ஸல்லா குடுக்லா காலைல அ மத மதான்துல தாலும் ம எலும்பு சூப்பு அந்த மாரி குடுக்கலா ரைஸ் ஸிக்ஸ் மந்த்ல ஸ்டாட் பண்லா வீட்லயே சேர்லாக் செய்யலா
அப்டியா என்ன செய்வீங்க எப்டி செய்வீங்க நீங்க
அது எனக் தெரியாது சரியா அந்த இதெல்லா இன்க்ரீடியன்ஸ்லா எங்க மாமியார் தா கெஞ்சி குடுத்தது
இ செரி சிரி இப்ப நீங்க ஃப்ரூட் குடுக்லான் சொன்னீங்க இல்லியா இப்ப அது மார்னிங் குடுத்து ஆஃப்டர்நூனே சாப்பாடு குடுக்கலாமா
டைமிங் வச்சுக்கணு கரெக்ட் டைமிங் இப்ப மார்னிங் பாப்பாக்கு வந்து சின்ன பாப்பா தான டூ டைம்ஸ் குடுத்தாலே போது இப்ப காலைல ஒன் டைம் குடுத்தானா ஈவ்னிங் ஒரு மூணு மணிக்கி நாலு மணிக்கி ஏதாச்சு ஒரு லிக்விட் ஏதாது ஒண்ணு அந்த மாரி குடுக் ஏனா ஈவினிங்ல ஃப்ரூட் குடுத்து மார்னிங்ல ஏதாது கஞ்சி மாதிரி அதாவ்து செஞ்சு
செரி செரி
சூப் குடுக்குறதா அத மத்தியானத்துல ஒன் டைம் ஏதாவ்து ஒன்னு ஸ்கிப் பண்ணிட்டா அந்த குடுக்கலா
ம் செரி செ உங்க கொழந்தைங்கெல்லா சாப்ட்டாங்களா
கொஞ்சோ வாயில போகு கொஞ்சோ கீழ போகு கொஞ்சோ ஏ வாயில போகு
ம் ம்
செரி செரி இப்ப சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க நல்லா
ஆ சாப்ட்றாங்க நல்லலா இல்ல அதேதா ம்
செரி செரி
ம் அப்றோ நீங்க தா சொல்லணு
நா தானே சொல்லிட்டே இருக்கே நீங்க வெற நீங்க வெறு அன்ஸ் சர் தா சொல்றீங்க
அப்போ நீங்க சொல்லுங்க எதச்சி உங்க பாப்பாக்கு எவ்ளோ மன்ஸ் ஆகுது
இப்பதா டூ மந்த்து நாளோட டூ மந்த் கரெக்டா
ம்
ம்
சமைப்பீங்கள என்னா சமச்சீங்க
அதா ஆஃப்டர்நூன் சமச்சதுதா அம்மா வீட்ல இருக் குறதால அவுங்களே சமச்சிக்கிறாங்க இப்போ நைட்டுக்கு ஹோட்டல்ல வாங்கி குடுத்துடங்க எனக்கு
ம் ம் ம்
இங்க அவ்ளவால்லா சமைக்கிற வேல இல்ல
நீங்க சிட்டியா வில்லேஜ்ஜா நீங்க
ஆ இங்க சிட்டி தா
சிட்டி தான நானு சிட்டிதா
செரி செரி உங்களுக்கு சிட்டி புடிக்குமா வில்லேஜ் புடிக்குமா
நம்மளுக்கு சிட்டி தானப்பா வில்லேஜ்ல்லா செட் ஆகாது
ஏன் அப்டி சொல்றீங்க நல்லா இருக்குமே அங்க
நாங்க இங்கதானே இருக்கோ அந்த மாரி அது
ஆமா நீங்க இங்க இருந்தாலு அங்க ஃபுல்லா
அது அதுவு சும்மா நாங்க ட்ரிப் மாரி ஒரு டூர் மாரி தா போ முடியு அதுக்கு நா அங்கயே இரு இருந்த அதெல்லா செட் ஆகாது
எதல அப்டி சொல்றீங்க இங்க இருந்து பழக்கோ ஆச்சுன்னா
ஆ ஆமா நமக்கு செட்ட ஆகுது அதெல்லா
செரி செரி
ம் உங்களுக்கு ரொம்ப புடிக்கு போல
வில்லேஜ் புடிக்கு ஆனா அங்க போறய போக யாரு இல்ல போகணுந்தா ஆச அங்க யாருமே இல்ல
செரி செரி
ம் அப்றோ
அப்றோ
நீங்க தா சொல்லணு
இன்னு முடியலையே அஞ்சு நிம்ஷந்த
அ என்ன சும்மா சிரிச்சா எப்டி சொல்லுங்க ஏதாவது
இல்ல இல்ல இங்க பேசினிருந்த சொல்லுங்க
ம் ஏ பசங்களுக்கெலா அவ்ள நேரோ தூங்க வைக்கிறீங்க ஒரு டைமிங் வச்சு தூங்க வைக்க மாட்டீங்ளா
இந்த பசங்க டைமிங்லா இல்ல பசங்க ஹ உ
உம்
எதுவு நென் நா ஃபர்ஸ்ட்டு இப்பதா பேசுறே அதனால எனக் கொஞ்ச பேச வராதுங்க தோழி
தோழி நானே நியூ ஜாயின் தா தோழி எதுக்கு மட்டு எப்டி பேச வரு ஏதாவது அடிச்சு விட வேண்டிய தா
அப்டியா அதா கொஞ்ச வேற எதுல்ல கேக்கும்
நானே இப்பதா ஜாயின் பண்ணே இன்னைக்கி தா எனக்கு அவ்ளவா தெரியாது
உங்க ஹஸ்பண்டு என்ன ஒர்க்கு போறாங்க
எ என்னோட ஹஸ்பண்ட் வந்து துணி கடையில வேல பாக்றாரு உங்க ஹஸ்பண்ட்
என்னோட ஹஸ்பண்ட் ஆட்டோ டிரைவர்
ஓகே ஓகே ஓன் ஆட்டோவா
ஆமா ஆமா
செரி செ செரி செரி அவரையு சேத்து விட வேண்டிய தானே இதுல்ல அவர் கூட நீங்க பேசலால்ல
சேத்து விடணு
ம் ஏனா மத்தவங்க கூட நம்ம பேசும் போது அவ்ள கம்ஃர்டபிளா இருக்காது ஒரு தெரிஞ்சவங்கனா கொஞ்ச கம்ஃபர்ட்டபிளா இருக்குல்ல
சிரிப்பு வருமே
அதுக்கென்ன பண்றது அட்ஜஸ் பண்ண வேண்டியதா
ஆ
ம்
நா பேசிட்டுதா இருக்கே நா வேற என்னப் பேசனு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க கேக்குறீங்க நா சொல்றே
அதே மாரி நீங்க கேளுங்க
நெக்ஸ்ட் ஃபேமிலி பிளானிங் எப்போ
அய்யய்யோ இப்பதா ஒண்ணு ஸ்டார்ட் ஆயிருக்கு அதுக்குள்ளயேவா நெக்ஸ்ட்டு ஏங் ஏவே நீங்க வேற
ஏங்கெ ஷாப்பிங் போலயா பசங்கள கூப்ட்டு
அடுத்து ஃபியூச்சர் பிளான்லா என்ன என்ன செய்ய போறீங்க நீங்க
அது பத்திலா இன்னு யோசிக்கல பாக்லா
ஏதாது பிசினஸ் பண்ற மாரி ஏதாது ஐடியா இருக்கா
இருக்கு ஆனா என்ன பிசினஸ் பண்ணும் தா தெரியல அத யோசிச் தா இருக்கு னு ஒரு ஐடியா இருக்கு பண்ணணு அப்டின்னு
உங்களுக்கு ஏதாவ்து ஐடியா இருந்தா சொல்லுங்க
உனக்கு எங்களுக்கு என்ன ஐடியா இருக்கு நாங்களும் வீட்டு்லதா இருக்கோம் ஹவுஸ்வொய்ஃப்ப
நீங்க ஏ உங்களுக்கு ஐடியா இருக்கா பிசினஸ் பண்ற மாரி
இப்போதைக்கு இல்லப்பா ஃபியூச்சர்ல இருக்கும் தோழி
செரி செரி
அப்பிடி பண்ணீங்கன்னா என்ன பிசினஸ் பண்ணுவீங்க நீங்க
அப்பிடி பண்ணனா என்ன
துணி பிசினஸ் தானே
எ ஹஸ்பண்ட்கு அத் தான் தெரியூ அது பண்ணி பாப்போ அது எப்பிடி போதுன்னு சக்சஸோ லாஸ்ஸோ பண்ணி பாத்தாதான தெரியு
ஆமா ஆமா அத்தா கரெட்டு சரி க
அப்பறம் தோழி நீங்கதா சொல்லனு நீங்க ஒரே பொண்ணா உங் உங்களுக்கு சிஸ்டர்ஸ் ல்லா இருக்காங்ளா
மூனு சிஸ்டர்ஸ் ஒரு பிரதர் நாலு சிஸ்டர் ஒரு பிரதர் தா உம்
எல்லாருக்குமே கல்யாண ஆயிடுச்சா நீங்க தா பஸ்டா
நா தா லாஸ்டு எல்லாருக்கு கல்யாண ஆயிடுச்சு
செரி செரி மீட் பண்ணிப்பீங்ளா நீங்க நீங்கல்லாமே
ஆ அம்மா வீட்டுக்கு எல்லாரு ஜாலியா வருவோ ஜாலியா ஜாலியா இருப்போம் லீவுல வருவாங்க எல்லாரும் எங்க ஹஸ்பண்ட்லா அனுப்புவாங்கப்பா
சேரி சேரி உங் உங்க சிஸ்டர் ஹஸ்பண்ட் லா உங்கள அனுப்புவாங்களா
ஆமா எல்லாரு வருவாங்க
சேரி சேரி
உங்க அண்ணாக்கு கூட மேரேஜ் ஆயிடுச்சா தோழி
எல்லாருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு தோழி
திரிப்பி எல்லாருக்கும் பசங்க இருக்காங்க
ஆமா
செரி செரி தோழி உங்ககிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீண்டும் பேசுவோ
ரொம்ப நன்றி தோழி ரொம்ப நன்றி மீண்டும் பேசுவோ கொஞ்ச நேர பேசுறப்பதா கத்துதுங்க எதுவும் சிகாதிங்க தோழி